கங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங் தோழி ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நா எது ஆ சாப்ட்டாச்சுங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நெறைய பக்கம் வந்துட்டு ஆ அ வ எதுனாது வெளியே போனோ அப்டினா வந்துட்டு காய்கறிகள் அதெல்லாமே வாங்குவோ புதுசு புதுசா இருந்தா நம்ம வந்து வாங்குவோ நெறைய பயன்படுத்தாத ஆ காய்கறிகள் புதுசா இருக்கு அப்டிங்கு போது வாங்குவோ அந்த காய்கறிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளால சொல்ல முடியாது திடீர்னு வந்து நம்ம இது சமைக்கலா நாளைக்கி அப்டின் பிளான் போட்டுரு வோ ஆனா வந்து வீட்ல உள்ளவங்க வந்து அசைவம் வந்து சாப்புலா அப்டின் நெனைக்கிறாங்க அசைவ விரும்பியா இருக்காங்கனா நாளு கணக்குல்லா கெடையது வெள்ளிகெழமையா இருந்தாலு அசைவம் சாப்டுவோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த காய்கறி வந்து காலப்போக்குல அப்டியே ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் சரி இல்ல வெளில வச்சாலும் சரி அது வந்துட்டு என்னதா அழுகி போறதா அழுகி போவதா செய்யுது அந்த மாரி இருக்குற பொருள வந்துட்டு எப்டி நீங்க வந்துட்டு டிஸ்போஸ் பண்றீங்க தோழி ஏனா சிலவங்க வந்து உரமா வந்து போட் டுவாங்க சிலவங்க வந்துட்டு அந்த விதையை மட்டு எடுத்து காய வச்சு ஒரு அடுத்து விதையா வந்து நம்ம வந்து போட்டோ அப்டின்னா நல்லா மொளச்சு வரு அப்டிம்பாங்க சிலவங்க வந்து இந்த வெங்காயத்தொலி இல்ல அந்த மாரி கொஞ்சொ வேஸ்டான வெங்காயமலா எடுத்து தலைக்கி போட்டா முடி நல்லா வளரும் அந்த மாரி நெறைய இது இருக்கு அதா நீங்க எப்டி அந்த வேஸ்ட்டா ஆகுறீ தெல்லா தடுக்குறீங்க அப்டி வேஸ்ட் ஆனாலும் எப்டி நீங்க பயன்படுத்துறீங்கன் சொல்ல முடியுங்களா தோழி காய்கறிய
கண்டிப்பாங்க தோழி காய்கறிய வேஸ்ட் ஆகுற அளவுக் வாங்க மாட்டோம் தோழி ஃபர்ஸ்ட் வந்து எப்போமே வந்து ப்ப நமக்கு என்ன தேவப்படுதோ இந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவப்படுதோ அந்த காய்கறி மட்டுந்தா வாங்குவோம் அந்தக் காய் கறி காலியானக்கப்பறந்தா தீந்தக்கப்பறந்தா நம்ம திருப்பி போய் மார்க்கெட்ல வாங்கற மாரி இருக் குந் தோழி ஏன்னா இப்போ ஃபிரிட்ஜ்ல வச்சாலுமே அந்தளவுக் ஒன் ஒரு வாரக்கப்பறோ இருக்க மாட்டேது தோழி எதாச்சு ஒன்னு ஆய்டுது கெட்டு போறது வந்து அழுவி போன மாரி ஆயிடுது தோழி அப்பறோ உங்களுக்கு எப்டி சொல்றது அந்த ஒரு கேரட்டே வந்து கொள கொளன் ஆயிரு தெரியுமா தோழி
கண்டிப்பா ஆமாங்க
அந்த மாரி ஆயிடுமா அத வந்து நம்ம எதுவுமே பண்ண கட் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வராது இந்த ஃபிரஷனஸ் இருக்குற மாரி வராது அத நா ஒரு இன் யூ இந்த சோசியல் மீடியால பாத்துருக்கே தோழி ஒரு ஒரு வீடியோல என்ன பண்றாங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குல்ல தோழி ஐஸ் கட்டி தண்ணில ஐஸ் கட்டி எடுத்து வெளியே தண்ணி மாரி பண்ணி தண்ணி வந்து தண்ணி மாரி ஆகுது லைட்டா ஆகுறப்போ அந்த கேரட்லா போட்டு வச்சறாங்க தோழி அது வந்து அதே மாரி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆகுல்ல தோழி கட்டியா ஆகுற மாரி இருக்கு தோழி அத பத்தி உங்ளுக் எதாச்சு தெரியுமா தோழி
அதுல்ல தோழி அந்த மாரி வந்து நா பா த்தது கெடையாது இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல இந்த மாரி வந்து வீடியோக்கள் வரதா செய்யுது அ இந்த மாரி நம்ம கொஞ்சொ வாடி போயிருந்தா இந்த மாரி பண்ணா வந்து நல்லா வந்து துளுர் விட்டு வரு அதே மாரி வந்து ஒரு க ரோஜா பூவோட காம்ப எடுத்து இந்த உருளக்கெழங்கு இதுல வந்து சொருகி வச்சோம்னா செடி வந்து ஆ ம ரோஜா பூ செடி வந்து நல்லா மொளைக்கு அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு அது பாத்துட்டு அத வந்து ஒரு விளையட்டுத்தனமாவே விட்டுருவேன தவர நா இது வரைக்கும் அந்த மாரி நா பயன்படுத்தி பாத்தது கெடையாது தோழி
ஆமா தோழி நானும் பாத்துருக்கே ஆனா எப்டி பண்றாங்களா பண்ணி பாப்போமானு யோசிக்கல தோழி ஆனா இதுக்கப்பறோ வந் து கொத்தமல்லி இருக்குல்ல தோழி கொத்தமல்லி புதினால்லா என்ன பண்ணுவன்னா எல்லாமே வந்து அழகா வந்து எடுத்து வச்சிருவேன் தோழி அந்த அதோட வேரோடையே நா எடுத்து எடுத்து வைக்க மாட்டே பிரஃட்ஜ்ல எல்லாமே வந்து அழகா எடுத் து பிரிச்சு க கருவேப்புல கூட தனித்தனியா வெப்ப தோழி தனி தனியா ஒரு கவர்ல போட்டோ இல்ல ஒரு பாக்ஸ்ல போட்டோ தனித்தனியா எடுத்து வச்சிருவேன் தோழி எல்லா காய்கறியு ஏனா ஒன் எனக்கு என்னனா ஒன்னா போட்டா ரு வேல இதுவா இது வந்து வாடி போச்சுன்னா எல்லாமே சேர்ந்து வாடி போயிடுமோ அதனால எப் எப்போவுமே நா தனித்தனியா வைக்கறது உண்டு தோழி பச்ச முளகா எல்லாமே வந்து அழகா கழுவிட்டு எடுத்து வச்சிருவ தோழி எதுவுமே அந்த அளவுக்கு வே எந்தளவுக்கு கெட்டு போற அளவுக்கு நா வைக்க மாட்ட தோழி எப்பவுமே
ம் ஆமா தோழி பரவாயில்லைங்க ஆனா வந்துட்டு எங்களோட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருமண ஆரறதுக்கு முன்பாடி எல்லா வந்துட்டு இப்ப நானு என்னோட தாயாரு வந்து இருக்கோ அப்படிங்கும் போது நாங்க பெருசா வந்து காய்கறி அதுல எல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோ எல்லா வேல வேலைய நிமித்தமா இருக்கறனால ஏதோ ஒண்ணு வாங்கி அளவா வச்சக்குவோ அப்பற வந்து இது பண்ணுவோ ஹ் இதே வந்துட்டு திருமணத்த ஆனதுக்கு அப்பற வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு தனி கொடுத்து த்தன அந்த மாதிர லா இல்ல அ நாங்க ஒரு கூட்டு குடும்பமாதா இருக்கோ அப்ப வந்து நா அங்க வந்து சில நாட்கள் வந்து இருப்ப ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து அவரோட வீட்டு வீல ஒரு மூ நாளும் எங்க வீட்டுல வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி வந்து இருப்போ இப்டி மாறி மாறி இருக்கிறதுனால நாங்க எந்த இடத்துல வந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வர அப்பின்னா நா இன்னிக்கு வரே சொல்லிட்டன்னா இன்னிக்கு இரவு வந்து நாங்க வருவோ அவரு வேலைய விட்டு வந்ததுக்கப்பற அப்போ வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா மத்தியானமே போய் எல்லா காய்கறி வாங்கிட்டு வச்சருவாங்க எய அப்டின்னா அவருக்கு வந்துட்டு டிஃபன் வந்து காலையில நாங்க பேக் பண்ணி தரோம் அப்டின்னா அவுரு அவ்வளவுதா மத்தியானத்துக்கு வந்துட்டு பேக் பண்ணி குடுத்துருவோ இனி இரவு தா வந்து வருவாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்ப போது அவருக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தன உணவு வந்து வேணும் அப்டிங்கிறதுக்காக காய்கறி பொறியள்ல் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துவாங்க இத வந்து நாங்க கிளம்பி வந்து அங்க போறோ அப்டிங்கும்போது எங்க அம்மாவும் வந்துட்டு அவ்வளோக சமைச்ச சாப்ட மாட்டாங்க அப்ப என்ன ஆகு அப்டின்னா இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒன்னு வீணா போகு இல்ன்னா வெளில வச்சு வீணா போகு அந்த மாதிரிதா இதே நா இங்க இருக்கங்க போது ஏதோ ஒண்ணு செஞ்சு தருவ நானு வந்து அவரோட அவர் வந்தாலுமே ரெண்டு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க மாட்டோ அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல தா நானு இருப்ப நா எங்க இருக்கண்ணோ அந்த இடத்துலா தா அவரு இருப்பாரு அந்த மாதிரி இருக்கும்ப பொழுது வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து கிளம்பி இங்க வரதா இருந்தாலு அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய பொருட்கள் வந்து மிச்சமாகு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இன்னு வந்துட்டு கொஞ்ச குழப்ப நிலை இருக்கு ரெண்டு பேர் வீடலய எப்டி வந்து ஸ்டேபிள் பண்ணி கொஞ்ச வேஸ்ட் ஆகாம கொண்டு போறது அப்டின்ட்டுதா இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி இப்பதா கொஞ்ச கத்துக்கிட்டு வராங்க அளவு அளவா இனிமேல் நம்ம காய்கறி வாங்கிக்கலா ஏன்னா வந்து திடீர்னா எங்களுக்கு மைந்து மாறு இங்க வருவோ அங்க போவோ அந்த மாதிரி சோ நாங்க அங்க இருக்கிறோ அப்பற தா வந்துட்டு கன்பார்ம் பண்ணிட்டு அப்பறாதா வந்து ஒரு காய்கறிகள் வாங்கி வைறதா கட்டும் கீரை வகைகள் வாங்கி வை இருக்கிற ஆகட்டும் அது எல்லாமே பண்ணுவாங்க தோழி
கீல்ல எந்த எந்த மாதிரி கீர வாங்கி
கீர வந்து வாங்க பாத்தீங்கன்னா தோழி இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து செடிகள் வந்து இருக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு ஆ முருங்கைக்கீர வந்து இருக்கு முருங்கைக்கீரயு எங்க அம்மா இன்னிக்கு காலையில கூட வந்து பறிச்சு அப்டியே நம்ம இதுல இருந்து பறிச்சு பண்ற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா பண்ணாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்கட்ட கீரையு இருந்தது அதுக்கப்பற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு இன்னொன்ன கீர வந்து சொல்லுவாங்க அந்த கீர ஒன்னு இருக்கு ஏ வந்து லோட்டஸோட இல மாதிரி இருக்கு உகாந்த கீர அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கீழகள் எல்லா எங்களுக்கு இங்கயே கிடைக்கும் இல்ல அவங்க வீட்டுல இருங்கும் போது அவங்க வீட்டுல இந்த மாதிரி செடிகள் இரு க்கிரந்த இதெல்லா கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க நமக்கு பில்டிங்கா தா இருக்கும் செடிகள் வைக்கிறக்கும் அங்க இது இல்ல எடம் எதுவுமில்ல அந்த மாரி இரு இருக்கும் போது நான் அவங்க வந்து க்கும்போது அவங்க வந்து கடைலதா வாங்கிட்டு வரணு ஆனா எங்க அத்தைக்கு வந்து ஒரு ஆச முருங்கக்கீரெல்லா இங்க நறைய இருக்கு அப்டிங்கம்போது பறிச்சுட்டு போக முடியாது என்னதா இருந்தாலு நம்ம வீட்ல வந்து ஒரு சமைச்சு சாப்பிற அந்த டேஸ்ட் வேற தான நம்ப வீட்ல வர்றது அப்படி வந்துட்டு எங்க அத்தைக்கு ஆச இருக்கு ஆனா வந்துட்டு நானு சொல்லுவே நா வேணா பறிச்சு கொண்டு வர்ட்டுமா அத்த அப்டினு ஆனா அந்த மாரி கொண்டு வரக் கூடாது ரெண்டு குடும்பத்துக்க வந்து உறவு எதோ பாதிக்கப்படு அந்த மாரி எதோ சொன்னாங்க அதனால வந்து இந்த முருக பொருள் மட்டு கொண்டு போறதில்ல மத்தபடி எங்க வீட்ல வளையிற மாம்பழம் ஆகட்டு கருவேப்பிளயா ஆகட்டு கொய்யக்கா ஆகட்டு எல்லா நா எப்போ எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் போற்னோ அப்ப எங்க அம்மாவே பறிச்சு குடுப்பாங்க எல்லா கொண்டு போய் குடு அத்தைக்கி அப்டினு
எல்லா செடியுமா வெச்சுருக்கிங்க தோழி அது எப்டி தோழி நீங்க வந்து பா பாத்து பாத்துப்பீங்க எதாச்சு ஒரு பூச்சி குடிக்காம தண்ணி ஊத்துறது வந்து மருந்து எதாச்சும் போடுவீங்ளா தோழி செடிங்ளுக்
அந்த மா ரியெல்லா இல்லைங்க தோழி அந்த மாரி எல்லா நாங்க ப்ர ஸ்பெஷலா வந்து எதுவும் பண்றது இல்ல இங்க பெரும்பாலும் வந்து எங்க அம்மாதா இந் செடி வள்த்துறதுல அதுல்லா ஆர்வம் கொண்டவங்க எனக்கு இதெல்லா வந்துட்டு பெருசா ஒரு ஈடுபாடு கெடையாது எங்க அம்மாதா வந்துட்டு ஒரு காய் வந்தாலும் அது பறிச்சிட்டு எடு த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வெய்க்கிறது அது எல்லாமே அவுங்கதா பாப்பாங்க அ ஒ இதுல வந்து தண்ணி ஊத்துறது மட்டுந்தா எங்க அம்மா செய்வாங்க மத்தபடி பூச்சிக்கொல்லியோ எதுமே போட்றது கெடையாது இந்த விதைகளுமே வந்து இதெல்லா எப்டி வளந்து வந்ததுன் பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு சுண்டகா வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு அந்த வெதைய வந்து கொட்றதா ஆகட்டு வேஸ்டுனு அந்த காய்கறி கழுவிட்டு நம்ம கொட்டும் போது அதுல ஒண்ணு ரெண்டு விதைகளோ இல்ல இந்த ஒரு பச்ச மொளகா சாப்ட்டு நம்ம தூக்கி வீசும் போதோ அதுலருந்து மொளச்சி வரத்தா மொதலெல்லா வந்து பாத்தீங்ன்னா தக்காளி அ இதெல்லாமே இருந்தது அ தக்காளி பச்சமொளகா அதெல்லாமே இருந்தது சமீபத்துல கல்யாணம்ங்கறனால நாங்க வந்து இதெல்லா பின்னாடி கொஞ்ச சுத்தம் செய்ய வேண்டிய நெலமை ஆய்ர்ச்சு ஏனா நெறய சொந்தக்காரங்க வராங்க இந்த பட்னி தண்ணியெல்லா ஊத்தணும்ங்கிறம்போது நாங்க பின்புறம்தா பயன்படுத்திக்கிட்டோ அந்த மாரி சமயத்துல வந்துட்டு ரொம்ப இதா இருந்தது அதுலியு வந்து பாத்தீங்ன்னா பின்னாடி ஒரு பெரிய வாழமரம் இருக்கு சாரி ஒ அ இந்த மரம்மிருக்கு அ மாங்க மரம் இருக்கு அதுக்கப்புற வேப்பலை மரோ அந்த மாரி இருக்கறனால இந்த மாரி வெயில் காலத்துக்கு நெழல் வந்து அந்த மரத்தோட நெழலே போதுமானதா இருக்கு அது மட்டுமில்லாம கா ற்றும் வந்து எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கற்த விட அ பின்புறம் தா வந்து நல்ல ஒரு காத்தோட்டமாவு இருக்கு இப்பமும் நா வெளியேதா நடந்துட்டுதா பேசிட்ருக்க அந்தளவுக்கு ஒரு நெழலும் செரி ஒரு காத்தோட்டமு செரி ஒரு நல்ல இதாவே இருக்குதுன் சொல்லாம் தோழி
நீங்க அந்த எப்டி சொல்றது ந த நேச்சுரலாவே எல்லாமே உங்களுக்கு கரக்ட்தா சரிங்ளா எல்லாமே கடைக்கிறத்தா
ஆமா அந்த உணவு வேஸ்டுன் நம்ம போட்றதுதா தோழி அதுலியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட வீட்டு இப்போ மாமாரத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு தொவைக்கிற கல்லு வந்து இப்போ சமீபத்துல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்டுபு வந்து நாங்க கட்டுணோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுதா என்னோட கணவருக்கு வந்து ரொம்ப புடிச்ச எடம் வேலைய முடிஷ்ட்டு வருவாரு அவரே வந்து அசைவ உணவு எதாவ்து எடுத்துட்டு வந்து சமைப்பாரு அவரு அவரே எல்லாமே பண்ணிடிவாரு சமச்சு குடுப்பாரு நாங்க உக்காந்து ரெண்டு பேரு சாப்புடுவோ ஆ பின்னடி வந்து கல் இருக்கு தொவைக்கிற கல்லு அது மேல உக்காந்துக்குவாரு மேல வந்து பாத்தீங்ன்னா உங்களுக்கு தடுப்புக்கு வந்து மரோ இருக்கு சோ அது அதுல இருந்து அந்த காத்து வரதோ அந்த நைட் டைமோ அத ஃபீல் பண்ணி அப்டியே உக்காந்துட்ருப்பாரு அவரு இயற்கைய விரும்பிங்கிறனால முழுக்க முழுக்க அவருக்கு செட் ஆயிரு சேரின்னு நாங்களு விட்ருவோ இங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே அவரு பின்புறோம் தா பெருசா வந்து விரும்புவாரு ஏன் நல்ல காத்தோட்டமா இருக்கு ஒரு அடைச்ச மாதிரி இல்ல அப்டிங்கிற மாதிரி
புரிந்தது ஏன்னா வந்து நம்மளுக்கு அதுவே பழக்கப்படாம இருக்குறதுனால உங்குளுக்கு அது வந்து நல்லா இருக்குல்ல தோழி
ஆமா கண்டிப்பா இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நா வந்து சிறு வயதுலருந்தே இங்க இருக்குறனால எனக்கு பெருசா இது தெரியில ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில ஒருத்தவுங்க புதுசா வரும்போது அவுங்களுக்கு இந்த மாரி ஒரு அவுங்களுக்கு இந்த மாதிரி இருக் ங்க பச்ச பசனு பக்கறதுதா புடிக்கு அதுலயு வந்து நம்ம மனைவி வீட்ல வந்து இந்த மாதிரி இப்டி இருக்குங்கம் போது அது அவுங்களுக்கு ரொம்ப ஒரு அ ஆட்டடு அட்வான்டேஜுனே சொல்லலாம் இல்லேங்ளா
ஆமாங்க சொல்வோ கண்டிப்பா
அத்தாடி அதுனால அவருக்கு ரொம்ப ஒரு விருப் ப்பமான எடம்னே சொல்லலாம் பின்புறம் ஏனா எல்லார் வீட்லயும் பின்புறம் வந்து இருக்குனு சொல்ல முடி முடியாது இந்த மாரி எடத்துல பின்புறம் இருக்குறது அவருக்கு ரொம்ப ஒரு புடிக்கும் எனக்குப் பாத்து பாத்து பழகுனனால எனக்கு பெருசா இதுல ஈடுபாடு இல்ல
அவளோடது உங்களுக்கு எங்கேயாச்சு இப்போ பெருசா பார்த்தோனா வெளிய எங்கன்னா போறது அந்த மாரி புடிச்சுருக்கு தவிர்த்து இப்ப நீங்க வீட்லயே இருக்குறதுனால அந்த வீட பாத்து பாத்து உங்களுக்கு அது பழகிடுச்சு அது ஒரு புது விதமா உங்களுக்கு தெரியில சரிதானா தோழி
இப்ப வந்து இது எல்லாமே புதுசா இருக்கு வா முழுக்க முழுக்க அவரு சிட்டியிலேயே இருந்தனால செரிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட ட்ட நேரமு முடிஞ்சுருச்சு நம்ம இன்னோரு கால்ல மறுபடியு இத தொடருவோ தோழி நன்றிங்க தோழி நன்றிங்